ஹலோ சொல்லுங்க சிஸ்டர் கேக்குதுங் சி
ஆ சொல்லுங்க
எப்டி இருக்கீங்க?
ஆ நல்லாருக்கே காஃபி காஃபி டிஃபனே ஆயிடுச்சுங்ளா?
காஃபி தாங்க ஆயிருக்கு டிஃப் இன்னக்கி லேட்டா தா எந்துருச்சோ ஒடம் சர்ல எல்லாரு க்கு ஃபேமிலிக்கே
புடியா என்னா
ஆமா ஃபீவர் இங்க எல்லாம் ஒரே ஆஹ் இங்க எல்லாம் மழையா நல்லா எனக்கு பிவர் இருக்கு
இங்கயே கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்கு மழை லைட்டா நேத்தெல்லாம் பேஞ்சுது கிளைமேட் மட்டும் சேஞ் ஆயிருக்கு வெயிலு லைட்
அந்த கிளைமேட் சேஞ்ச்ல ஆனது தாங்க இந்த ஃபீவரே
ஆஹ்
திடீர்னு வெயில் ஆஹ் அதெல்லாம் முடிஞ்ச்சு தோசை தான் மத்தியானத்துக்கு பசங்கள் எல்லாம் எங்க போ ஸ்கூல் போலயே மத்தியானம் செஞ்சிப்போம்
ஆஹ்ஹ் செரி செரி எங்க வீட்லயும் தோசை தான் இன்னைக்கு ஹ
அப்டியா
ஆமா ரைஸ் வச்சாச்சு எல்லாம் செஞ்சாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு எனக்கு பாத்திரம் கழுவியாச்சு வீடு கூட்டியாச்சு அதோ தம்பிய பஸ் ஏத்தியுட தான் நின்ட்டு இருக்கேன் ஓகே ஓகே ஓகே நான் தம்பிய பஸ் ஏத்தி நின்னுட்டு இருக்கேன் செரி வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணலாம் அப்டின்னு நெனைச்சேன்
ஆஹ்ன் என் டைம் இஸ் கோல்ட் வேஸ்ட் பண்ணக்க கூடாது
பஸ் எயிட் தேர்டிக்குள்ள வந்துரும் எப்போவுமே லேட்டு அதான் சேரி சொல்லிட்டு போய்ட்டு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஓக்கே ஓக்கே அப்புறம் மத்தியானோம் லன்ச் சென்னா
லன்சு அதான் சொல்லிட்டேன் தம்பிக்கு டிஃபன் குடுக்கனும்ட்டு ஒயிட் ரைஸ் வச்சிட்டு ஆஹ் காலையிலத்துக்கு அதேதான் தட்டப்பயிறு முருங்கைக்காய் உருளை கிழங்கு கத்திரிக்கா போட்டு ஒரு குழம்பு வச்சேன் ஆட்டிக்காச்சி குழம்பு அப்படின்ட்டு அந்த குழம்பேதான் தோசைக்கு அதேதா ரைஸுக்கு பீட்ரூட் பொரி அதா அதுவே சாய்ந்தரத்துக்கு இருக்கு இட்லிக்கு இது ஊத்திக்குவே இல்ல சப்பாத்தி திக்கு போட்டுக்குவே
இப்டிதாங்க திரீன் ஒன்னு ஃபோரின் ஒன்னு வச்சுக்க வேண்டியதானே நம்ம வைக்குறதானே சமயல் ஆமா நம்மள லைக் பண்ணி சாப்பிடுறவங்க ஆள் இருந்தா
இல்ல நானு இந்த தட்டப்பயிர் கொழம்பு ஆக்சுவலி இன்னைக்கு தா பர்ஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணியிருக்கே இருக்கே என்னோட சொந்தக்காரங் சொன்னாங்க ஆனா புளி நெறய ஊத்துவுன்னாங்க எனக்கு புளி நெறய என்ன புடிக்காது எங்க வீட்டுக்காருக்கு புடிக்கு பட் நா தக்காளி ஆட் பண்ணிக்குவே புளிக்கு பதுவா அது ரொம்போ புளிப்பாவு இருந்தாவு நா சாப்ப உடமாட்டே ஏ பையனு அவ்ளோ தா புளிப் புளிப்பா இருந்தாலு சாப் சாப்ட மாட்டா அதன ஆமா மா தேங்கா அரச்சு ஊத்தி வெங்காய தக்காளி எல்லா வனக்கி தேங்கா அரச்சி ஊத்தி அதுவு வனக்கி அது அதுவு அரைக்கோணு தக்காளி வெங்காயோ அது அதையு வணக்கி அரச்சிட்டு ஆ ஆமா ஆமா கிரேவி மாரி அப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டு யூஸ் பண்ணு இஞ்சி பூண்டு ஆமா குருமா மாரி இருக்கு அதுல தட்டப்பயிரு முருங்க இது மாரி ஆனா புளிய மட்டு யூஸ் பண்ண மாட்டே
அப்டியா சேரி சேரி அவுங்க த பட்டப்பயிரெல்லா அதிகமா ஆல்மோஸ்ட் ரொம்போ போடமாட்டே பச்சபயிறு கொண்டக்கல்ல
ஆ ஆ ஆ நா எப்பவுமே சுண்டல் கொழம்பு வெப்பாங்க எங்க வீட்ல எங்க அம்மா அப்பா சொல்லி எங்க அம்மா எங்க அம்மா சொல்லி் குடுத்தது சுண்டல் கொழம்பு அது வெப்பங்க நேத்து சுண்டல் தா நைட் ஊற போலா அப்டின்னு பதினோரு மணிக்கு அப்டியே தூக்கத்துல வந்து ஊற போல்லா அப்டின் சொல்லிட்டு செரி தட்டப்பயிறு இருந்துச்சு இது இதா எ சித்தி பொண்ணு சொல்லிட்டே இருந்தா பேங்ளூர்லந்து சே ட்ரை பண்ணுவோன்ட்டு அதை ஊற போட் ட ஆ இவனுக்கு சுண்டல் கூட எறங்காது ஆனா இன்னக்கி அந்த தட்டப் பயிறு சாப்டுக்கிட்டா
ஆ அப்ப ஓகே கண்டினியூ பண்ணிரு
ஆமாங்க அவ கீர சாப்ட மாட்டா கீர சாப்புட மாட்டா எக்கு சாப்புட மாட்டா மட்டன் சாப்புட மாட்டா ஃபிஷ் சாப்புட மாட்டா கிரீன் கலர் வெஜிடபிள்ஸ் சாப்புட மாட் டா எ அ எதுவுமே சாப்புட்றதில்லங்க அந்த சிக் கன் மட்டு சாப்டுவா அந்த கேர ட் பீன்ஸ் பொரியல்ல அந்த கேரட் மட்டு சாப்புடுவாங்க அந்த அப்றொ வந்து பீட்ரூட்டு இல்லெங்க அதுவு சாப்புறதில்ல எனக்கு இந்த மார்ருந்தா புடிக்காது அப்டிம்பா ஒவ்வொரு டைமு எனக்கு பச்சையாதா இந்தா புடிக்கு அப்டிம்பா அதி ஆயிர தெட்டு இது சொல்லுவாங்க அதையு சாப்ட மாட்டாங்க ஐயோ ஏ கேக்குறீங்க அன் எல்தி ஆஹ எதுவாந்தா அவாய்ட் பண்றதுலயே தா இருப்பாங்க
ஆ
சாப்புட வக் கிறது பெரிய விஷ்யொ பெரிய டாஸ்க் எனக்கு அதுதா மெயின் டாஸ்க்கு எனக்கு அவ வயிறு நம்புனாதா எனக்கு சேட்டிஸ்ஃபி கேஷனா இருக்கு எங்க வீட்ல அவ பசிச்சா சாப்ட பசிச்சா சாப்ட போறா விடே அவ சின்ன பையன போயிட்டா பசுச்சா சாப்புட போறா உனக் கென்ன நீம் நீ பாட்
உண்மதா சிஸ்டர் அவுங்களுக்கு பசிச்சதுன்னா அவுங்ளே கேட்டு சாப்டுவாங்க
கேட்டு சாப்புடுவாங்க அப்பவ்மா அவ அவ அவ கொஞ்சமா அதாவ் து அப்போதைக்கு பசிக்கு மட்டு சாப்புடுவா அவ்வளோதா எனக்கு ம அம் ம் வயிர் நம்புனாதா எனக்கு திருப்தியா இருக்
அப்டி இல்ல அவங்க கொஞ்ச கொஞ்சமா சாப்புர்றவங்களா இந்தா இன்னும் பெஸ்டுதா ஏன்னா நம்ம ஒர்
கொஞ்ச கொஞ்சமா சாப்புடுறதுன்னா அப்போதைக்கு கொஞ்சமா சாப்புடுவாங்க அதுக்கப்புறோ மறுபடியு வந்து சாப் ப்படவே மாட்டா ஸ்நேக் இந்த மாரி வேணு அப்டிம்பா ஆமாங்க அது என்னங்கன்னா ட்டு வாய் தி ஒர்க் பண்றாருங்களா ஃபைவ் டேஸ்ஸு டிரெஸ்ஸா இருக்குங்க ஓ சாட்டடே சண்டேஸ்ல வெளியப் போயிருவாங்களா இந்த ஃரைட் ரைஸ்ஸு அவரு என்ன கேட் எதாவது பர்கரு இந்த மாரி எது கேட்டாலு வாங்கி தந்துருவாங்க
ஆ
அதனால அந்த பழக்கோ ஆயிடுச்சுங்க ஐயோ என்னால மா த்த முடியு எம் மேலையு தப்பு இருக் துனுங்க அந்த டூ டேஸ்ஸுஅ அந்த டூ டேஸ்ஸு அந்த டூ டேஸ்லயே அவங்க ஃபுல்லா அந்த மாரியே சாப்டு சாப்டு அதே இதாயிடுச்சுங்க
ஓ ஓ நீங்க வேற எதாவது டைவட் பண்ணி கொண்டு போங்க மாறிருவாங்க சின்ன கொழந்தைங்கதான மாறிருவாங்க அப்பப்ப அவங்கலா அப்பப்ப மார்றவங்கதா
அதா நேத்து ஒரு சிஸ் பேஸ்னாங்க அவங்க சொன்னாங்க ஆ எம் பையனு அப்டிதா இருந்தா இப்ப செவன்த்து போயிட்டா அவனுக்கே தெரியுது அவ இப்போ கொஞ்சோ கொஞ்சோ சேத்திக்க ஆரம்பிச் ச்சுட்டாம்
ஸ்கூல்லல சொல்லி தராங்கங்க அத அப்டியே வந்து இப்ப ஃபாலோ பண்றாங்க
ஸ்கூல்ல வந்துட்டு என்ன தெரியுங்களா ஸ்நேக்ஸ் அவங்க குடுத்துருவாங்க
ஆ
என்ன ஸ்நேக்ஸ் குடுக்குறாங்கன்னா அவுள் புட்டு கம்பு லட்டு, ராகி கூழு இது வேண்ணா என க்கு வந்து ரொம்ப ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு ஆ ரொம்ப கஷ்டப்பட்டே ஏன்னா நட்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாம் குடு குடுத்து விடுவே அது மட்டுந்தா குடுக்க சொல்வாங் குடுத்து விடுவே சாப்படவே மாட்டா இ ப்ப அவங்களே குடுக்கறதுனால அவ சாப்ட்டுதா ஆகறா அந்த விஷயத்துல மட்டு நா ரொம்ப ஹா ப்பிங்க நானு இப்போ
ம் ஹும்
மாரி லன்ச்சு குடுத்தாங்கன்னா பரவால்ல காசு கூட குடுத்தர்லா அப்டினு
ஆ அப்டி ஆமா ஆமா ஆமா அப்டின்னு தோணு நமக்கு. ஆமா ஆமா நம்ம வீட்ல செலவு பண்ணத ஸ்கூல்ல குடுத்து செலவு பண்ண வேண்டிய துதா இன்னு பெஸ்ட் தான நம்மளுக்கு அவங்க என்ஜாய் பண்ணி சாப்டுவாங்க ம்
அப்றோ உங்க வீட்ல பசங்க
ஆ பெரிய பாப்பா சிக்ஸ்த்து படிக்கிறா பைய எல் கே ஜி இன்னொரு பொண்ணு பால்வாடி போயிட்ருக்காங்க.
ஓ ஓகே ஓ
ம் மூணு பசங்க
ம் ஹும் சேரி சேரிங்க வீட் டுக்கார்ரு என்ன பண்றாங்க?
அவுங்க வெளில ஒர்க் பண்றாங்க.
கே ஓகே ஓகே என்ன ஆ ஹா செரி செரி செரிங் அப்றோ சொல்லுங்க
இப்ப லேட்டஸ்ட்டா எங்கேயாவது டூர் போனீங்ளா
ஓ நெறய பக்கோ போயிருக்கோ
ஓ ஆ போங்கப்ப ல அவ டைம் கூட கருப்பன் படோ போனோ
ஓகோ ஆஹ நாங்களு வீக்ளி ஆனா வெளிய போயிருவன்னு பன்னல கண்டிப்பா படோ ஒன்னு இருக்கு இப்போ லாஸ்ட்டா பரிமளா அன் கோ பாத்தோ அதுக்கு முந்தின வாரோ போன வாரோ வந்து வந்து எனக்கு வந்து தாலிக்கொடி கொஞ்சோ செயின் எழகுற மாரி ஆயிர்ச்சு கொடி மாத்தாலா அப்டின் சொல்லிட்டு ஜொல்ஷாப் போணது னால சாட்டர்டே ஃபுல்லா போனதுனால சண்டே டயட் ஆகி வீட்லேயே இருந்துட்டோ அதனால ஆமா நாளைக்கு மருபடி ஜோசப் போவோ போயிட்டு சண்டே எது மூவி மறுபடி போவோ ஆ டூர்க்கு அடி டேலி போயிட்டு தா இருந்தோ இப்போ ஒரு இப்போ மறுபடியு போயிட்டோ அ எப்ப தெரியுங்ளா ஏப்ரல்ல தம்பிக்கு மார்ச்லே எக்ஸாம் முடிஞ்சு அப்ப வந்து ஏப்ரல் ஃபோர்த்து
போட்டுங்ளா சரி
ஆ ஏப்ரலி ஆ மார்ச் என்டுலயே எக்ஸாம் முடிஞ்சு அப்பவே ஒரு பைவ் டேஸ் வந்து அப்றோ ஏப்ரல்ல வந்து திருச்சியில எங்க மாமனார் மாமியார் வீடு இருக்கு அங்க போவனு அவுங்க எங்க வீட்டு வீட்டுக்காரோட தம்பி தம்பி வய்ஃபு அவுங்க கொழந்தைங்க காரோட அக்கா கா வீட்டுக்காரு அவுங்க பசங்க எல்லா போயிட்டு அங்க ஒரு ப பத்து நாலு பதினஞ்சு நாள் இருந்துட்டு மறுபடி ரிட்டன் வந்துட்டு மறுபடி டூரல்லா இல்ல அவுங்க வீட்ல மாமனார் மாமியார் வீடு அ அப்புறம் அங்க இருந்துட்டு அதுக்கப்றம் மறு படி வந்துட்டு ஒரு டென் டேஸ் ஸ்கூல் வச்சாங்க ஏ பிப்டீன் லந்து ஏப்ரல்ல பிப்டீன் சம்திங்ல இருந்து தேட்டி வரிக்கும் மறுடி ஒரு டென் டேஸ் ஸ்கூல் வச்சாங்க அப்ற மே ஒன்ல இருந்து லீவு அப்ற மே ஒன்னாந்தேதி தி பெங்களூர் கெளம்பிட்டோம் அவுங்க தம்பி வீட் அங்கதான் இருக்குது அங்க ஒரு அஞ்சு நாள் ஸ்டே பண்ணிட்டு அப்ற எங்க சொந்தக்காரவங்க எங்க சித்தி பெரியம்மா எல்லா அங்கதான் இருக்காங்க அங்க ஒரு பத்து நாள் அப்டி ஸ்டே பண்ணிட்டு பிப்டீன்த் என்னமோ இங்க வந்தோம் அப்ற ஒரு மறுடியும் ஒரு சிக்ஸ் டேஸ் என்னமோ வீட்ல இருந்திருப்போம்
ஓகே
ஐ டி ஒக் தா ஒக் ஃபிரம் ஹோம்தா
ஓ சரி அப்ப எங்க போனாலும் பி
ஆமாங்க அப்ற மறுவுடி ஆ மறுவுடி வந்துட்டு அவர் பேடே மே டுவெண்டி பிப்து அப்ப வந்து மறுவுடி இங்கே கேரளால எல்லா பக்கமும் பாத்தாச்சுங்க நாங்க எப்வுமே நானுத்த அப்டியல்லா வண்டில போயிருவோம் கொளம்பி மூணு பேரு மூணு பேத்துக் த இந்த விஷயத்துல ஒத்து போகுங்க வெளிய சுத்தற விஷயத்துல வண்டில கெளம்பிருவோம் சேரி எங்க மாமனார் மாமியார் வந்திருந்தாங்க டு அப்ற கேரளால ரெண்டே ரெண்டு பிளேஸ் தான் பே பேலன்ஸ் இருந்தது அதயும் சுத்தி பாத்துடோம் அங்க ஆ ஆழப்புலா போட் ஸ்டே ஒன்னு வர் இதுல அவுங்களு போனதே இல்ல அந்த அதயு முடிச்சுட்டாங்க கேரளா
நானு தாங்க நெக்ஸ்ட் டைம் அதுக்கு தாங்க பிளான் பண்ணிருக்கே நானு
செரி செரி செரி அது போட்ஸ்டே அல்ல அது என்ன ஏயிட்டி தௌசண்ட் வரைக்கு இருக்குங்க நாம என்ன சொன்னாலு ஒனக்கு நா கால் பண்ணி கெடைக்கவே இல்ல ஆக்சுவலி எங்க மாமனார் மாமியாரு அ எ தம்பி பைய வந்திருந்தா ம் எ பையனுக்கு எட்டு வயசு எ தம்பி பையனுக்கு ஒம்போது வயசு அவன் வந்திருந்தா ஊர்ல இருந்து அதா எங்க மாமனார் மாமியா ஆறு பேருதா ஆக்சுவலி மின்னத்தினால இருந்து போ கால் பண்ணிட்டு இருக்கே எண்பத்தஞ்சாயிர இருபத்தஞ்சாயிர முப்பத்தஞ்சாயிர தா சொல்லிட்டு இருந்தாங்க என்ன பண்றதுன்னே தெரியல சரி அங்க போய் கேட்டுக்லா கம்பமி கெடைக்கு அப்டின்னு இது ஆனா லேட் ஆயிடுச்சு அஞ்சர மணிக்கே உ பண்ணோன ஆனா அஞ்சர நாங்க கால் பண்ணி கேட்டோ ஒரே ஒரு போட் வந்து த தட்டின் தௌசண்ட் கெடச்சது அப்பா லக்குடா அப்டின்னு சொல்லிட்டு
ட்ட நா அந்த திரும்ப ஒங்கள கூப்புறே ஓகே
உம்
நீ